ஹலோ என்னடி தானு பையா பண்ற
நா என்ன சும்மாதா இருக்கே
சாப்டியா
இல்ல இனிமேல்தா போணு
எப்ப வந்த ஊர்ல இருந்து
நா வந்து ஒரு டூ த்ரீ டேஸ் எப் இப் வெனஸ்டேவா தியூஸ்டேவா மண்டேவா எதோ டே வந்த தியூஸ்டே நெனக்கிற யோ உன சொல்ல மறந்துட்ட சாரி சாரி ஆ
பரவால பரவால்ல செர் ஒரு மாச த்துக்கு மேல இருக்குமா சேரி வந்து கூப்டவேல்லியே னு சொல்டு இனைக்கு சண்டே தான அப்றோ நாளைக்கு கூட க்ளாஸ் போயிட்டு அப்பறோ எதாது இருக்குன்ட்டு சேரினு ஃபோன் பண்ணே ஆமா னு வருவ நாளைக்கி வருவ ம் அப்றோ ஆர்த்திக்கா இருகாங்களா எல்லாரு நல்லாருக்காங்க அங்க எப்டி இருகீங்க
ஓகே ஓகே ஆர்த்திக்கா வொர்க் போயிருகாங்க
ஊர்க்கு போயிடாங்களா
இல்ல வேலைக்கு போயிர்காங்க
ஓ செர் செரி
அவுங்க பொட்டிக் மூட போறாங்ளா சோ வந்துட்டு அவ்ளதா அவுங்க இருக்கும் போதே சொல்லி ட்டு இருந்தாங்கல அவுங்க பொட்டிக் மூட போறாங்க அப்டினு சொல்ட்டு அதுனால சேரி அதுக்கு கொஞ்சோ நெறைய வேல பாக்கி இருக்குதாமா செரி அதெல்லா இன்னொரு டென் டேஸ்குள்ள முடிசுடாங்கனா க்ளோஸ் பண்ணிருவாங்க ம் போன மந்தே க்ளோஸ் பண்ற மாரிதா இருந்துசாமா ம்
ஒர்க்குக்கு ஆர்த்தியக்காக்கு
வொர்க்கு அந்த அக்கா இப்பதைக்கி ஷூட் போறே ஷூட்ஸ் போற ஆ அதுலே ஓரளவுக் கு பேமெண்ட் வருது அதுக்கு மேல வேண்னா பாக்றே அப்டினாங்க
சேரி சேரி ஆ ஆ சேரி சேரி
ம் அம்மா அப்பா என்ன பண்றாங்க
அதாவது கிச்சன்ல பாத்தரோ கழுவிட்டு இருக்காங்க
ஒ தம்பி
எ தம்பி எங்கேயோ போயிட்டாந்தானே நானு செரி வண்டி டச்சு விட்டு போயிடுச்சா செரி ஒருரவுன்ஸ் போலான்டு அ ஸ்கூட்டி ஓட்டி டச்சு விட்டு போயிருச்சாங்க இந்தவாட்டியு அ ஒட் சுத்திட்டு இருந்தே அ கூட வந்தா அப்றோ அவ ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்கன்டு அப்பூல்லா வெளிய எடுத்துட்டு போவே இப்பதா நீங்க வரங்காட்டியு அப்டியே டச்சுவிட்டு போச்சு
சேரி சேரி அதெல்லா பழகிகலா லைசன்ஸ் இருக்கா
இன்னு எடுக்லதனோ இனிமேதா எடுக்கணு
செரி ஓகே ஓகே ம்
ம் நம்ப இது ஒழுங்கான ஓட்னா தான எடுக்க முடியு
ஆமா லைசன்ஸ் எடுக்கும்போது சின்ன வண்டியா கொண்டு போய் வாங்கி எடுத்துக்கோ
ஆ அதா
இதே வண்டியெல்லா எடுத்துட் போகாத எது உனக்கு கம்ஃபர்டபிளா இருக்கோ அந்த வண்டி எடுத்துட்டு போய் லைசன்ஸ் வாங்கு
அதா அதா அப்டித்தா நானு பண்ணணு
ம் நானே லைசன்ஸ் வாங்க போன எனக்கு எந்த வண்டில ஓட்டி கஃபர்ட்டபுல இருக்கோ அந்த வண்டிதா எடுத்துட்டுப்போவ
ஆ அதேதா கவுதோன்னு போட்டம்னா அப்ற அவங்க திருப்பி திருப்பி ரிப்பீட் ரிப்பீடுன்டே இருப்பாய்ங்க
ரிப்பீட்டுன்னா பரவால்ல ஒரு கட்டத்துக்கு மேல கெட் டவுட்னுருவாய்ங்க
அதா அதா கஷ்டமா இருக்காமா ஓ அதா அதா அதுகுதா எங்கம்மா திட்டிடே இருகாங்க எவ்ளா நாள் இப்டி ஓட்டாம இருப்ப அப்படீன்னு இல்ல தானு சண்டே லீவு தான சாட்டர்டே வர நா நா நேத்தே கால் பண்ணலானு இருந்தே அப்பற வேல பாத்துட்டு
நேத்து நா என்னா பண்ட்ருந்த நேத்து நா சும்மாதா கெடந்துட்ருந்தே
ஆ சுமாதருந்தியா
ம்
அதா நாளா அப்பப்ப யோசிப்ப நேர அங்க அப்டி இருந்தோல்ல அப்டினு
ஆமா ஸ்ருதிக்கு ல டூ டேஸ் முன்னாடிதா பர்டே வந்து இருக்கு ம்
ஃபோன் பண்ணாங்க பர்டே அன்னைக்கி அன்னைக்கு ஃபோன் பண்ணாங்க பர்டே அன்னைக்கு ஃபோன் பண்ணாங்க
பண்ணியா நீயி
ஆ அவங்க பண்ணாங்க அவ பர்டேக்கு இல்ல ஏ பா்டேக்கு பண்ணாங்க பண்ணி பேசிட்டு அப்ற அப்ற இவளோ தா இருந்தாங்க இங்க போய் பாக்கலானா அதுக்கு நமக்கு டைமு கெடைக்க மாட்டேங்கது பாரு
ஏதாவது பெ பேசாம சன்டே ஆனா வந்துரு வந்திருக்க வேண்டியதுதானே இன்னைக்கி போய் பாத்துட்டு வந்திருக்கலால்ல
அதே தா புரியல
சன்டே டைம் எதாவது வந்து பாத்துட்டு போயிருக்கலால்ல அப்டின்னு சொன்ன
ஆ அதுதா எப்டி தனியா போறதுந்துதா
வெரி குட் தம்பி எதுக்கு இருக்கா கூட்டிட்டுவா மண்டைலியே போட்டு ஒன்னு
ஆ கூட்டிட்டு வர நீ போயிட்டு வந்துட்டியான்ன
நா போயிட்டு வந்ட்ட
எப்ப போன
ஹரித்தா கூட போயிட்டு வந்தேன்ல ஒரு டைம் நா கூட உனுக்கு சொன்னனே ஏ சொன்ன சொன்னேன்டி மனசாச்சியோட பேசு சொன்னே நீ கூட உங்க கோயில் நோம்பின்னு சொன்னல்ல
அன்னைக்கு கேட் கேட்டதானே போன ஒரு ஒரு ஒரு ரெண்டு மாசோ நா நீ கன்பார்மா போறே எனக்கு தெரில ஆமா ந நா ஆ போவறத இருந்துட்டு
நா என்ன சொன்ன ஹரித்தா போறலாமா கன்ஃபார்மா
அதா அதா அதா ஆமாமா நா அத மறந்துட்டே தனோ ஆ அதா அதா ஆமா எனக்கு நானு கோயிலுக்கு போறேன்ட்டு விரதோ இருந்துட்ருந்தோ சென்னை போறோன்னு சொல்லிட்டு அப்ப விரதோ இருந்துட்ருந்தோ அந்த டைம்லதா நீ கூப்ட்ட
ஓகே ஓகே எனக்கு தெரியாது செரி எனக்கு போற ஐடியால்லா இல்ல சேரி போயிட்டு வந்ட்டோனா நம்மளுக்கு கொஞ்சோ சங்கட்டமா இருக்கு பாக்கா பாக்கலயே அப்டின்னு
பாக்குறே அவுங்கள கூட்டிட்டு கீது சண்டே டைம்ல போ முடியுமா என்னன்னு
ஆ சொல்ட்டு போ
ஆ அதா அதா சொல்ட்டு போனு இங்க அங்க இருந்துருந்தா பிரச்சனை இல்லையே இன்னைக்கி என்ன எப்ப போல அப்பதா சாப்பிட்டு தூங்கிட்டு தூங்கிட்டு எந்திருச்சு சாப்பிட்டு
ஐயோ இங்க வேற தோச
தோசையா நைட்டுக்கு ஆமா அதே தோச தக்காளி செட்னியா
ஐயோ அந்த அந்த சட்டினி புடிக்காது டீ எனக்கு
அ நீ தா இட்லி பொடி சா இட்லி பொடி சாப்பிடுவியா இதுவேனா கொண்டு வந்து தரட்டா உனக்கு
இட்லி பொடிலா நா சாப்பிடுவே
ஆ
ம் அது சா இத சாப்பிடுறக்கு நா இட்லி பொடி சாப்பிடுறது எவ்ளோ பரவால்ல
எவ்ளோ பரவால்லதா கிளாஸ்லா எப்டி போது
அது எங்க போது நா தா போறே
யாதனு
ஒரே டிப்ரஷனா இருக்க அத ஏ ஞாபகப்படுத்தர நீீ வேற எக்ஸாம் வேற வரப்போது என எனக் எக்ஸாம் சொன்னாலே இப்பவே எனக்கு தல வலிக்குது
அத் அதா ஆமா அப்புற என்ன பண்றது
படிக்கனும்
ஏரி நீ பாரு ம் முடிஞ்ச முடிஞ்ச அளவுக்கு அப்டியே பாரு ஏதாவது ஜாப்பு கெடைக்குதான்னு பாரு விடமாட்டாங்க அதேதா அதுவு அதுதா அதா
வாங்குனா கவர்மெண்ட் ஜாப் தா வாங்கனுமேனு வாங்க அத
ம் சா எதா சேயறது ஒன் பாக்கலா எவ்வள நாளைக்கி இப்டி இருப்பா உன்னாலு முடிஞ்ச அளவுக்கு படி அவ்வளதா ஆ அதுதா சொல்றே அங்க போயிட்டாச்சு அப்புறோ உனக்கு புடிச்ச மாரி இரு
அங்க போனாலு எ இஷ்டத்துக்கு தா இருப்பே
ஆ அதுதா சொல்றே ஸ்ரீ எப்டி இருக்காங்க நல்லா இருக்காங்களா
ஆ நல்லா இருக்காங்க இன்னைக்குதா வந்தாங்க பாத்த
நானு அப்போ ஒரு டவுட்ல தா ஃபோன் பண்ணே அய்யோ இன்னிக்கி சண்டே வேற வெளிய கீது போயிட்டாலோ என்னவோ தெரியிலையே
இப்ப ஏ நா என் நைட்டு வரைக்குல்ல இருக்க மாட்டேல்ல வந்துருவே
அதா அதா அதா அதா
இன்கே வீக்டேஸ்ல தா அவ்ங்க ஈவினிங் தா வர முடியு
ஆ அதா அதா
ஏன்னா அவங்க ஆஃபிஸ் போயிட்டு வருவாங்கல
ம்
நார்மல் டேஸ் இந்த மாரி சண்டேன்னா நா ஒரு பைவ் ஓ கிளாக் முன்னாடியே வந்துருவே ஏன்னா அவங்க அவ்ங்க பிரெண்ட்ஸ மீட் பண்றதுக்கு போவாங்க
ஆ அதா அதா
பசங்க எல்லா ஒன்னா மீட்ப் பண்ணட்டு இருப்பாங்கல அதனால விட்ருவே ம்
செரி சிஸ்டர் போயிட்டா அதான ஆ மேரியா போனதெல்லா நெனச்சு பாப்பே அங்க ஆபீஸ் கிட்ட அந்த மாரி எதுவுமே இல்ல இல்ல கிராஸ் கட் இல்ல மாரியோ மறி
மேரியோ இல்ல ஒரு சில கடைங்க வேணா இருக்கு
இருக்கு ஆ ஆனா நாம சுத்திட்ருந்தோமே அந்த மாரி இதுதா இருக்கு ம்
இக்கடன்னு
நானு முந்தானேத்தே சொல்லிட்ருந்தே தனு எங்க மேம் கேட்டு தனு தனு என்ன பண்றா தனு ஒன்னா என்ன பண்றா அப்படினு தனு இங்கதாங்க மேம் இருக்கா கிராஸ் கட்ல தா இருக்கா போன வாரந்தா வந்தா அப்படின்னு செரி செரி ஊருக்கு போயிட்டேனா அப்ப பாக்க முடியாதா அப்டி ஆமா அப்டி அ
யாருக்கு என்னைய புடிச்சிருக்கோ இல்லையோ உங்க மேம்க்கு தா என்னிய வந்து தனு தனு தனுணுது ஒன்னே நீ என்ன தனு தனு சொன்னத விட ஓ மேம் என்னிய தனுனு சொன்னாதா அதிக
ஹ அது வந்து போன் பேசுறல்ல அது வந்து அதுலயே அது வந்து ஒரு இது ஆகி போயிடுது வண்ட்டாளா அப்டின்னு ஆ நாளைக் காலையில வருவே நீ ஆனா உனக்கு தா தனு ஆ உனக்குதா தனு தூரங்கிறியே
அதெல்லா பிரச்சனை இல்ல நா வந்துடுவே
ம்
ஏய் எனக்கு நீ அந்த போலீஸ் பூத்து கிட்ட வந்தன்னு வச்சுக்கோயே அது எனக்கு
ஆமா அப்படியா போலீஸ் அப்ப நா போலீஸ் பூத்துக்கிட்டே நிக்குதா
ஆ அங்க வந்துட்டனே எனக்கு ஓக்கேத பட் உனக்கு தான தூர போலீஸ் கொச்சு பூத்துக்கிட்ட வந்தா
நா அந்த வழியா தானே வரே போலீஸ் பூத் வழியே தானே வரே அப்டியே நேரா வந்து போத்திஸ்ல போ ஆ அப்டியே போலி போத்திஸ் சொல்லி வழியே அப்டியே நேர போயிருவே
ஓகே ஓகே
அப்டியே நேரா போயிட்டு அப்டி அந்த கடல திரும்பக்கு சப்பல் பாட்டா சப்பல் இருக்குள்ள யா அடலூசு அப்பற எப்டி வந்த டயட்டு சுகர் கட்ல சுகர் கட்ல இருக்கிறியா சுகர் கட்டு
சுகர் கட்டு பிளஸ் வந்துட்டு அன்வான்டட் ஜங்க்ஸ் எல்லா அவாய்ட்
சேரு தனோ
டு ஒரு ஃபைவ் கேஜிஸ் ஆது ரெடியூஸ் பண்ணணுனுட்ருக்கறே ரொம்பலா வேணா அஞ்சு கேஜி ரெடியூஸ் பண்ட்டேணாளே போது
நீ அந்த ஹாஸ்டல் இருக்கிறதே டய மெயின்டன் பண்றதுதா இதுல நீ வேற இன்னு எக்ஸ்ட்ரா டயட் மெயின்டென் பண்ற
மூணு வாட்டி வெளியே சாப்ட
ஆ அப்பற நீ என்ன பண்றது சொல்லு
ஹாஸ்டல் ஃபுட்டு நல்லா இருந்தன்னா நா வெளியவே சாப்ட மாட்டே இந்த ஃபுட் சாப்ட்டே நா டயட்ல இருந்ருப்பே
இன்னு அதேதா போடுறாங்களாமே மெனு எது மாத்தலயா
னோ மே சேன்ஞ் ஷேம் இப்போ நா வந்து ஒன் இயர்க்க மேல ஆச்சு அதே மெனோதா ஆர்த்திக்கு வந்து டூ இயர்ஸ் ஆச்சு அதே மெனோதா
அடடா அப்பறோ சென்னை போலியமாடா அக்கா போறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க
போகலந்தா சொல்றாங்க எனக்கு போக இஷ்டோ இல்ல அப்டின்றாங்க ஆச்சு நாம இதுக்கு மேல நாம என்ன பண்ண முடியு அவங்
அட நா பாரு நீ இன்னு மேல இருக்கிறன்னே நினைச்சு இது பண்ணிட்டு இருக்கிறே தனோ
அ
மேல மேல இருக்கிற ரூம்ல இருக்கறேனே நெனச்சிட்டு இருக்கறேங் கீழே வந்டல்ல அந்த செல்வாப்புள்ள இருக்குதா ஏ ரூம் குள்ள
அவள் ஆளே கானோ அவ இல்லனு நெனைக்கிறே வெக்கேட் பண்ணிட்டா நெனைக்கிறே
ஓ செரி செரி தெனா அதெல்லா நெனச்சு பாக்க அப்பப்ப நேத்துதா இந்த பில்லு அதா பில்லு இருந்துச்சுல்ல நம்ம போடுவோல்ல
ஆமா
பீஸ் கட்டுனா அந்த பில்ல எல்லா வச்சிருந்தோனா அத தூக்கி போட்லாம வேணாமா தூக்கி போட்லாமா வேணாமான்டு அப்புற கூட எடுத்து வச்சிருக்கே ஆமா நியாபகோ ஆ இவ்ளோ ஏன்னா பெங்களூர் போனப்போ ஒரு மாசோந் தான இருந்தே ஒரு மாசங்கூட இல்ல அது வந்துட்டே நா பேங்களூர்ல செட் ஆகலதானு ஒர்க்கு அங்க வந்து என்னன்னா டார்கெட் முடிக்கிற மாரி
ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே புரிஞ்சு அ
து அப்றோ பி ஜி க்கே அவ்ளோ ஆகி போய்டு லாங்வேஜு தெரியாம எங்க போய் நம்ம இது பண்ணோ பி ஜி கிட்ட என்னு கேக்குறாங்க சேல்ரி பிஃப்டீன் சொன்னாங்க அத் அ அங்க பிஃப்டிங்கிறப்போ அங்க டார்கெட் முடுச்சாதா அந்த பஃபிப்டீனு வரும்
சேல்ரி பதினஞ்சு தானா
ஸ்டாடிங் மூன் மாசத்துக்கு பதினஞ்சுனாங்க அப்றோ இருவத்தஞ்சுனாங்க செரி அப்டின்னு சொல்லிட்டுதா போனே அப்பறோ என்னடானா செட்டாவுல ஏறி நமக்கு இங்க கோயம்புத்தூர் வந்து இருக்
செரி அப்போ ஒரு மூணு மாசோ பல்ல கடுச்சு இருந்து பாத்துருக்கலா இல்ல
கோர்ஸு சேல்ஸ் பண்ணனு டெய்லியு ஒரு அஞ்சு ஆறு பேர் அஞ்சாறு பேர பேமெண்ட் பண்ண வைக்கணு ஒரு ஒரு ஒருத்தனுக்கு ஐயாயிரோ ஆமா இப்ப நம்ம பைத்தான் கோர்ஸ் வந்து இப்ப கால் பண்ணிக்கிறாங்கல்ல அவங்களுக்கு வந்து நம்ம பிளேஸ்மெண்ட் வாங்கி தரோ நீங்க எங்க கம்பெனில கோர்ஸ் முடிங்க நாங்க பிளேஸ்மெண்ட் வாங்கி தரோனு ஒவ்வொருத்தருக்கா கால் பண்ணி பேசுவோ அவன வந்து மைண்ட் டைவட் பண்ணி ஒரு கோர்ஸாச்சு வ வாங்க வைக்கணு அந்த மாரி அஞ்சு பேத்துட்ட பேசி
அந்த மாரி வேலைக்கு பதிலா நீங்க வேற எதாவது ட்ரை பண்ணிருக்கலா இல்ல
வேற எல்லாமே ட்ரை பண்ணு தனோ நைட்